ஹலோ சார் கேக்குதா ஆ ஆ ரொம்ப நாள் ஆச்சு சார் பே சரி எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் மம்
செரிங்க சார் ஏதோ நல்லா ஹாப்பியா இருக்கீங்க போல எங்கயோ வெளிய போயிட்டு இருக்கேங்களா சார்
ஆமா ட்ராவல் பேய் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கே
ஆ அதா சார் உங்க சிரிப்லயே தெரியுது க்
ம் ம் என்ன மேம் சொல்லணு
இல்லங்க சாரெ எதுல டிராவல் பண்றீங்க பஸ்ஸா ட்ரெயனா சார்
ஆ இப்ப நடந்து டிராவல் பண்றே மேம் நைட்டு வந்து பஸ்ல ட்ராவல் பண்ணுவே
பஸ்லையாங்க சார் சரி சார் இப்ப ட்ரெயின்ல எல்லா ரொம்ப டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்கதே சார்
ஆமா மம் ஒரே பீப்புள்ஸ்லா எல்லாரு ட்ரெயின்லயே போறாங்க அப்புறம் எப்படி ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கு
ஆமா த்ரீ மந்த்ஸ் முன்னாடி புக் பண்ண தா ட்ரெயின்ல டிக்கெட்டே கிடைக்குது இல்லனா நம்ம பஸ்
அ த்ரீ மந்த்த்ஸ்க்கு முன்னாடி இப்ப புக் பண்ணா கூட டிக்கெட்டே கிடைக்க மாட்டிக்கி மம்
அப்படிந்தா சார் ஆ அ ஆ அப்ப நம்ம ஒரு சிக்ஸ் மந்த் கிட்ட புக் பண்ணா தா
ஆமாம் மம் லக் இருந்தாதா கெடைக்கு சிக்ஸ் மந்த்ல கூட
ஆ ஆ உ உம்
ஏன்னா இப்பல்லா பஸ் ஓட விலவாசி ஆ அ அவ இது பிரைவேட் ப பஸ் ஓட பிரைவேட பஸ் ஓட காஸ்ல்லா அதிகமாக்கிட்டாங்க சோ அதனால தா எல்லாரு ட்ரெயின நோக்கி ஓடறாங்க
ஆமாங்க சர் பட்ஜெட் ஃபிரண்ட்லியா அதுதான இருக்கு நம்மளால அத இது பண்ண முடியறதுல்ல மிடில் கிளாக் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாமே ட்ரெயின் தா
இல்ல முன்னாடியுமே பட்ஜெட் ஃபிரண்ட்லியா தா முன்னாடியுமே பட்ஜெட் ஃபிரண்ட்லியா தா இருந்துச்சு அனா அப்ப யாரு ட்ரெயின்ன ஏ போலன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கும் போறதுக்கு ரொம்ப டி டிஸ்டன்ஸாருக்கு அதனால போ மாட்டேன்ட்டாங்க என்னா பஸ் காஸ்ட் வந்து கம்மி ப்ப வந்து பஸ் காஸ்ட்டு ஹெவியா இருக்கனால டிஸ்டன்ஸா இருந்தாலும் பரவால்ல ட்ரெயின்லேயே போவோன் போறாங்க
வேற எதுலயாவது நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்களா அந்த த ஏரோ ப்ளைன்னு ஷிப்பு அந்த மாதிரி எதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார் உங்களுக்கு
து பாத்துட்டு தா செஞ்சிருக்கே‌ மேம்
சேரிங்க சேரிங்க சார் இந்த ஷிப்புல்லல்லா டிராவல் பண்ணிருக்கீங்களா சார்
ஷிப்புலியு நா வந்து பாக்கதா மேம் செஞ்சிருக்கே
ஆ ஆனா அதெல்லா நல்லா இருக்கும்ன்னு சொல்றாங்க நானு பாக்கதா செஞ்சிர் கே டிராவல் பண்ணதுல்ல அப்டிய அதெல்லா ரெண்டு மூணு நாளாகு நமக்கு போறதுக்கு அப்
ம்ஹும் ஒரு ஏரியாவுலருந்து ஒரு கண்ட்ரிக்கு போறதுக்கே ரொம்ப நேராகு ஏன்னா அது வந்து கண்ட்ரி ட்டூ ஏரோப்ளேயின் கூட ஸ்டேட்டு டேட்டு போவாங்க அனா வந்து ஷிப்பு வந்து ஒன்லி கண்ட்ரி டு கண்ட்ரி அவ்லோவு லாங் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் லாங் டைமிங் ட்ராவலிங் அது
ஆ அங்கேயே எல்லா ஃபுட்டு எல்லாமே அங்கேயே குடுத்துருவாங்க இல்லைங்க சார்
ஆமா ஆமா அங்க ஒரு வீடு மாரி இருக்
ம் ம் செரிங் சார் இப்ப டெயின்லேமே நம்ம வந்து இந்த வந்தே பாரத் இதெல்லா புக் பண்ணோம்னா எல்லாமே ஏ நம்முளுக்கு குடுத்தர்றாங்கல்ல சார் சாப்பாட்லருந்து வாட்
ம் அப் அப்பில்லா வந்து குடுக்கறதில்ல அப்பில்லா ம் ம் அப்பிடிலா வந்து ட்ரெயின்லெலா குடுக்கறதில்ல ஏரோபிளேன்லேயு சிப்ல மட்டு தா குடுக்குறாங்க
அ ஏன் சார் இந்த வந்தே பாரத் இதுலெல்லா புக் பண்ணம்னா நம் ஃபுட் காஸ்டா ஆ ஆட் பண்ணோனா அதெல்லா ப்ரொவைட் எ பண்றாங்களா சார்
அது வந்து வந்தே பாரத் அது ஹெவி காஸ்ட்டல்ல
அப்பிடிங்களா சார் ம்
தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்து டிக்கெட் புக் பண்ணா ஏ ஃபுட்ன்னு எல்லாமே குடுப்பாங்க
ம் ம் அது இந்த ஃபாமிலியா கொழந்தைங்கள வெச்சுட்டு போறவங்கள்லா யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல
ஆ யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா பட்டு ஒரு ஒரு பெர் பெர் பர்சனுக்கு தௌ தௌஸ் சட்டம் எயிட் ஹண்டர்னா ஆட்டோ ட்ராக்லே வருது எங்களுக்கு
அப்பிடிங்களா சார் நீங்க ஃபாமிலி மேனா பேசுறீங்க நீங்க சார்
ஃபேமிலி இண்டிவிஜுவல் மேனுக்கு அது ஓகே ஃபாமிலி மேனுக்கு அது செட் ஆகாதே ஒரு ஒரு ஒயிஃப் ரெண்டு கொழந்தைய வச் சுமே மெய்ன்டேன் பண் ஃபேமிலி மெய்ன்டேன் பண்றளவுக்கு எப்பிடி செட்டாகு அதே டோட்டலா ஒரு பிக் ஃபேமிலி மெய்ன்டேன் பண்ற அளவுக்கு அது எப்பிடி செட்டாகு ஒரே ஒரு ஒரு வீட்டல பத்து பேரு இருக்காங்கன்னா பத் த்து பேருக்கு ஆயிரத்தி இருநூறுன்னா ஒரு ஒரு அதாவது இங்கிருந்து போறதுக்கே பதினெட்டாயிரோ செலவு பண்ணனு அத் ரிட்டன் வரதுக்கு பதினெட்டாயிர அப்போ ஒரு ட்ரிப்புக்கே முப்பத்தாறாயர் ரூவா அதுக்கு அவுங்க சொந்தமா கார் வாங்கியே போயிருவாங்கல்லே இப்ப ஒரு பெரிய கார் வாங்குனா அந்த கார்லயே அவங்க போயிட்டு போயிட்டு வந்துரப் போறாங்க
ஆமாங் சார் அதுவு இருக்கு நீங்க எப்பிடி ஆஃபீஸ்க்கில்லா வந்து பைக்ல போவீங்களா சார் இல்ல இப்ப இந்த ராப்பிட்டோ இந்த மாணில்லா நெறைய்யா வந்துருச்சுல்ல
ஆ இல்லமா இல்ல சார் அது ராபிடோ போறத விட சொந்தமா பையா வண்டியில பெய்றது பெட்டருன்னு வண்டியிலேயே
ஆ ஆனா இப்ப எல்லாருமே மோஸ் ட்லி வந்து இந்த அவுட்ர்லா இருக்கிறவங்களா ஒடனே இந்த ராப்பிடோ எடுத்து ஒடனே போட்
அது வந்து டிராவல் பண்றதுக்கு அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வேற எங்கேயு மே இல்ல வண்டி டூ வீலர் இல்ல பஸ் வசதியு ரொம்ப கம்மியா இருக்கு அப்பிடின்னா பட்சத்துலதான் அவங்க வந்து ரேபிடோ யூஸ் பண்றாங்க ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு தான் டூ வீலர் இல்ல அப்பிடிங்கற கண்டிஷ ன்லதா அவுங்க பஸ்ல டைமுக்கு நம்ம போணு அப்பிடிங்கிற பட்சத்துக்கு ஒரு சில பேர் அத யூஸ் பண்ணாங்கதா வீட்டோ அதுல்லா யூஸ் பண்ணாங்க மத்தபடி ராப்பிடோ உங்களுக் ரேர் தா
ஆமா சார் அதுல டூ வீலரு இருக்கு ஃபோர் வீலரு இருக்கு நம்ம ஃபோர் வீலர் இல்லாதவங்களு அதுல அதுல அது யூ ஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்க சார்
ம் சிங்கிள் பெர்சன் ஃபோர் வீல யூஸ் பண்ண மாட்டாங்க ஆ மல்டி பீப்புள்ஸ் வந்து ஃபோர் வீலர் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லாருமே சிங்கிள் ஸ்கூட்டி தா
ஆ ஏதோ ஒரு டூர் போறோம் ஃபாமிலியா போறோம் அப் அப்டின்னா சட்டனா அத புக் பண்ண அப்பிடின்னா எல்லாரும் ஃபேமிலியா போயிட்டு எங்கங்க போணுமோ நின்னு இப்போ பஸ்ல போனோன்னா அங்கே எறக்கி விட்டுருவாங்க நடக்க முடியாது இதே இது ஒரு ராபிட்டோவ்ல ஒரு கேப் புக் பண்ணோன்னா எல்லாரும் போயிட்டு எங்கெங்க பாக்கணுமோ அப் பிடி பாத்துட்டு வந்துர்லா அதுவும் ஒரு பாசிட்டிவ் அதுல இருக்குதான சார்
ம் காஸ்ட் அதிகம் தான் பட் வந்து காசுக்கேத்த ஒர்த்த நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலா
அம் ம் ஆமாங்க சார் மாங்க சார் நீங்க அந்த மாதி எதுவும் போயிருக்கீங்களா
என்ன மேம்
இல்ல நீங்க அந்த மாதிரி காப் புக் பண்ணி ஃபேமிலியோட ட்ரிப்ல்லா போயிருக்கீங்களா
ஆ பமிலியோட நா பெயிரு கே மேம் ட்ரிப்லா பெயிருக்கே மேம் கோயிலுக்குதா பெயிருக்கே மேம் மோஸ்ட்லி
ம்
வெளியே அதத் தாண்டி பெருசா ட்ரிப்பு கெடைக்கல தா ஏன்னா எனக்கும் எனக்கு போ சாமிக்குந்தான் ரொம்ப இதா இருக்கு அதா அவங்களப் பாக்குறதுக்கே என்க்கடைய பேபி என்னுடைய ட்ரிப் எல்லா அவங்களுக்காகவே சரியா பெயிச்சு
செரிங்க சார் நா அப்பிடி கேக்கலங்க சார் இந்த மாணி கேப்புல்லா புக் பண்ணி டிரான்ஸ்
ஆ அதெல்லா அதெல்லா ஆ அதெல்லா பெயிருக்க மேம் அதுக்கு தா சொன்னே நானு ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணற டிரான்ஸ்போர்ட் எல்லா வே கோவில் குளத்துக்கு தான் பெய்ச்சு ஆ ப பிரைவேசியா வந்து இந்த மாரி அ இது இருந்து இருந்து அ என்னது நீங் சொன்ன நேச்சர் பிளெஸ் அ விசிட் பண்றது அந்த மாதிரி இதுக்குலாம் எனக்கு ச இன்னும் வாய்ப்பு கெடைக்கல இன்னொரு பக்கமும் அதுக்கத்த மாதி எனக் சுச்சுவேஷன் அமையல
செரிங்க சார் சொல்லுங்க சார் அப்ப நீங்க ஆபிஸ்கு வந்து டூ வீலர்லதான் டெய்லி போயிட்டு
ஆ ஆமா ஆமா மேம் ஸ்கூட்டில தான் பெ யிட்டு பெயிட்டு வந்திருக்க மேம் எ என் வைஃப் ஸ்ட்ரிக்ட்டா சொல்டீங்க ஸ்கூட்டில தா போயிட்டு முடியும் அதான் பாஸ்டா பெய்ட்டு வீட்டுக்கு வர முடியும்
செரி இப்ப இந்த பெட்ரோல் இதெல்லா வந்து காஸ்ட்டு வரைசும் அதிகமாயிருச்சுங்க சார்
அதுக்கு என்ன மேம் பட முடியும் வண்டில
ம் ம் ஆனா நம்ம இந்த இப்ப ஃபேமில நம்ம போறோன்னு வச்சுக்கோங்களே அப்போ ட்ரெயின்ல பெட் டரா இல்ல பஸ்ல போறது பெட்ரா சார்
ம் எதுல எல்லா தா இதிலிமே பெட்ரு தா மேம்
ம் இல்ல சார் நாம் இப்போ நீங்க போய்ருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபட்டா தெரியு இல்ல இப்போ ட்ரெயின்ல போறது ஒரு மா திரி இருக்கு பஸ்ல போறது ஒரு மாதிரி இருக்கு ப்ச் இதுன்னா பெஸ்ட்டாருக்கு மேம்
அப்டி இல்ல மேம் ரெண்டுமே கஷ்டமா தா இருக்கு ஏனா ட்ரெயின்ல போனுனா புக் பண்ணி புக் பண்ணாம அன்ட்ரிசர்வ்லா தா போக வேண்டியதிருக்கு அது ரெம்போ கசிங்காருக்கு அதே சனிம ஃப்ரீயா போலா அப்டின்னு பஸ் ல போலான் பாத்தா அதுலயு சிட்டப்ல தா ஒக்காந்து போ வேண்டிருக்கு சிட்டிங்ல ஒக்காந்தா போ வேண்டிருக்கு சோ லாங் ட்ரைவ் போறப்போ ஹெவி பெயினாதா இருக்கு சோ ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்கு சோ டிராவலிங்கே இப்போ வந்தைக்கு இப்போதைக்கு எல்லாமே வந்து கஷ்டமாதா இருக்கு அதா இருந்தாலு வேற ஆப்ஷன் இல்ல ஒரு சில அவசியத்துக்காக வந்து டிராவலிங் பண்ணா தா ஆக வேண்டியதிர்க்கு.
ம்ச் அது கரெக்ட்டு தாங் சார் ஏனா அப்ப வந்து கொஞ்சோ இதா இருக்கறவங்கனா டக்குன் ன்னு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிர்லா போயிருவாங்க மிடில் கிளாஸ் அ பீப்புள் வந்து இந்த ட்ரான்ஸ்போட் பண்றது கொஞ்சோ கஷ்டமான நல்லதாருக்கு அப்பல்லா கொஞ்ச நடந்து
இல்ல எங்களுக்கு ஆசயா தா இருந்துச்சு ஃப்ளைட்லா எல்லா போனு இல்ல எங்களுக்கு ஆசயா தா இருக்கு ஃப்ளைட்ல போ போணுனு ஆனா ஃபிளைட் டிக்கெட் காஸ்ட் குடுத்தனா நா வந்து ஃபேமிலியோட தெருல நிக்கணுமே
ம் அப்டிங்ளா
ஆமா ஒரு டைம் வந்து ஒரு ஆளுக்கு டூ தெளசண் ஃபைவ் ஹண்ட்ரடு கேப்பாங்கமா இப்ப சென்னைலந்து மதுரயிலந்து சேர் கோயம்த்தூர்லந்து மதுரை போறனா ரெண்டாயிர்த்தி ஐநூர்வா ஆ ஆ ஒகே என்னோடைய ஒன்னு ஒன் பார்ட் ஆப் சேலரி வந்து நா அப்பன் டவுனு குடுக்க வேண்டியதிக்கு
ஆ செரிங் சார் செரிங்க சார் செரிங்க சார் நெக்ஸ் டைம் நீங்க வந்து ஆ சொல்லுங்க சார்
இல்ல எனக்கு சின்ன போனா இருக்கனால பொண்ணுக்கு மட்டு மிஸ் ஆயிரு பட்டபடி ஃபைவ் தௌசண் ஃபைவ் தௌசண்னு டென் தௌசண் குடுக்கணு நானு சென்னை டூ மாதுரைக்கு நா டிரிப் அடிக்கிறதுக்கு
ஆ செரிங்க சார் நீங்க நெக்ஸ் டைம் ப ஃபிளைட்ல போய்ட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க சார் நா அடுத்த இதுல கூப்பறே சார் அடுத்து கூப்பறே டைம் ஆய்டுச்சி ஓகே சார் பாய் சார்